க்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி சொல்லுங்க
நல்லாருக்கீங்களா? புள்ளைங்க நல்லாருக்குதுங்ளா?
எல்லா ஸ்கூல் போயிட்டாங்க தோழி ஸ்கூல் போயிட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க? காலை உண்
மாடு பாத்துட்ருக்கே தோழி ஆ சமைக்கிற தோழி
ஆமா சமைக்கிறேன்னு சொன்னீங்க
ஆ
ஆ காலைல காலைல சாப்பாடுற
கால சாப்பாடு சாப்பட மாட்டே விரதத்துல இருந்துர்றது மதியோ சாப்பாடுதா சாப் ட்ருக்குறோ நைட்டு சாப்பாடு டிஃபனு
ஆ தோழி சொல்
சரிங்க தோழி நம்ம இந்த விவசாயத்த பத்தி பேசு வோங்களா அதாவது ஒங்க ஊர்ல என்ன பண் றாங்க நம்ம ஊர்ல என்ன பண்றாங்கன்னு கலந்துப்பமா ஆ இப்ப உங்க ஊர்ல என்ன விவசாயோ பண் றாங்க இப்ப விவசாயன்னா ந ம்ம மண்ணுல போ போட்டு வெளைய வக்கிறது
முன்னாடில்லா எள்ளு கல்ல பயிர்லா போட்டாங்க தோழி மழை ரொம்ப இந்த பக்கமல்லா அதிகமா இல்லாதனால இப்போ அதெல்லா விவசாயம் வந்து கொஞ்சோ கம்மியா இருக்கு மத்தபடி நெல்ல ப நெல்லு போடறாங்க அந்த ம் பம்பு செட் டு இருக்கில்லயா அவங்க வந்து அவங்க மட்டுந்தா இப்போ விவசாயோ ங்க இந்த ஆ கத்திரிக்கா போடுவாங்க பச்ச மொளகா போடுவாங்க
ம்
அ இல் இல்ல தோழி
இப்ப நெல்லு போடுறாங்கங்கிறீங்க ல்ல அது எத்தன போ
ம் அவங்க அது அந்த மு முப்போகம்னு சொல்லுவாங்க இல்ல
ஆமா
மூணு மூணு தடவையும் பண்ணுவாங்க இந்த பக்கம் அந்த பம்பு செ அதான் அந்த தண்ணி வசதி இருக்குல்ல அவுங்க மட்டும் செய்யறாங்க தோழி
ஆளு வெச்சு செய்வாங்களா அது வந்து மிஷின் லா சொல்றாங்கள தோழி நான் அந்த மிஷின எல்லா பாத்திருக்கேன் அதுல எறங்கி செஞ்சதில்ல
இல்ல ஒரு சில எடத்துங்கல்ல மிஷின்தா செய்யறாங்க மிஷின் வந்துதா அரைக்குது ஒவ்வொருத்தவங்க வயல்ல வந்து அதிகமாவே இப்ப மிஷின்தா தோழி கையெல்லா கெடையாது இப்போ
அப்டிங்களா
இந்த பக்கம் ஃபுல்லாவே மிஷின் வந்துருச் மிஷின்ல எண்ணட்டு அது டக்கு டக்குன்னு ஒரு நாள்ள ஏருது ஆத்து முடிச்சு போய்கிட்டே இருக்கு
இப்ப நான் அந்த பட்டுக்கோட்டை வரையிலும் வந்தேன் தோழி வெறும் தென்ன மரமா தான் இருக்கு அதுக்கு அந்தான்ட ப பயிறுமே இல்ல அது சும்மாவே ஆ கடக்குது அதனாலதான் அந்த சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டேன் தோழி இப்ப எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா
பட்டுக்கோட்டைக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை தோழி அ து ரொம்ப தூரத்துல இருக்கு நம்ம பக்கம் வந்து பக்கத்துல வந்து அந் எந்ந ஊரு தெரியாது தோழி
ம் நீங்க ஊர் அந்த ஊருன்னு சொல்லல தோழி இப்ப அந்த இந்த மாரி எல்லாம் ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா அவுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே ஆ ஒரு ஆ ஒரு மண்ணுல போட்டு எதுவும் எடுத்து அ வெலைய வச்சா அது கொஞ்சம் நமக்கு லாபத்தை தரும் ஒரு கஷ்டமா தெரியாது இல்ல இல்லனாக்கா நமக்கு கஷ்
இப்பெல்லாம் தண்ணி வசதி இல்லாதனால நெறைய விவசாயத்தயே விட் விட்டுட்டாங்க தோழி ஆ காயமே இப்ப குறைந்துருச்சுல முன்ன மாரியா இருக்கு சொல்லுங்க.
நம்ம ஊர் சைடு எல்லாம் அதே நல்லதா தான் தோழி இருக்கு
ம்
இப்ப இந்த ஊர்ல எங்க ஊர்ல எங்க ஊர்ல ஆ குருவ நடவுன்னு போடுவாங்க தோழி
குருவனடவுனா
குருவன்னா முதல்ல நம்ம தை மாசம் அறுப்பறுத்துட்டு மறுபடியும் நடுவாங்கல இந்த நாளையில நடுவாங்க தோழி
ஆ ஆ ஆ அப்போ உங்க பக்கோ எத்தனை தர்வ பயிரு வெ போய் விப்பாங்க
ரெண்டு முற நடுவாங்க அது எப்பயாச்சு யாராச்சு சில பேர் தா ரெண்டாவது முற நடுவாங்க ஆ மெட்டிவ் அதிகபட்சோ நம்ம ஊர்ல வந்து பருத்தி போடுவாங்க தோழி வேற எதுவு இல்ல பருத்தி னா ஆமா பருத்தி நறையப் போட்ருப்பாங்க எங்க பாத்தாலும் போட்ருப்பாங்க பருத்தி ஒரு கி கிலோ எடுத்தா பருத்தி வந்து ஒரு ஐம்பது ரூ பா ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா கூலி
ஆ ஆ
இப்ப ஒரு ஒரா பத்துரூவா அடுத்தது அ அவுங்க வந்து ஒரு எத்தனை கிலோ பறிக்கிறாங்க அப்டிங்கறத வச்சு அவுங்க ஒ ஒ கூலி எட போட்டு மிஷினரி தராசு இருக்குங்கல்ல
ம் ம் செரி
சி எட போட்டு குடுப்பாங்க
செரி செரியா
ஆ அப்றோ அவுங்களுக்கு சாப்பாட்
ஒரு நாளாக்கி எவ்வளோ அண்ட் எவ்வளோ இத் த்து ப தோழி பறிக்கலா அவுங்களால
அவுங்களால எடுக்குணுனா இப்ப வந்து இதுலேயே ஒ இது இப்ப ந ஒரு ஒரு ஆளு வந்து ஐம்பது கிலோ எடுப்பாங்க தோழி ஒரு ஆளு நுப்பது கிலோ எடுப்பாங்க ஒரு ஆளு ஏ நுப் முப்பத்தஞ்சு கிலோ எடுப்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்னு முப்பதுக்கு மேல எடுப்பாங்க ஒரு நாலு பொழுதுக்கும் எடுத்தா அது சில ஆளுகள் வந்து உ ஆ உண்மையா சொல்னுன் தோழி நா வந்துப் எனக்கு என்னால எடுக்க முடியும் நா எடுத்தனாக்கா நூறு கிலோ எடுப்பந் தோழி
அவ் பரவால்ல தோழி
உண்மையாகவே நா இன்னக் மாடு கறக்குதுகல்ல வீட்டுக்கார அவுங்களுக்கு வேல இல்லாத போது வீட்ல இருக்கன்னு சொல்லிட்டு நா போய்டுவ எனக்கு நா வேகமா எடுக்க மாட்ட தோழி இது மாரி பேசிக்கிட்டு தா எடுப்ப ஆனா சில பேருக்கு பத்தி சேந்துரும்னு சொல்லுவாங்க தோழி
அவுங்களுக்கு வந்து அப்டி கெடையாது தோழி உங்ளுக்கு வந்து அது வந்து உங்ளுக்கு ஸ்லோவா தெரியும் மத்தவங்களுக் அத பாக்கில நீங்க வேகமா செய்ற மார்தா இருக்கும் உங்ளுக் ரமா ஸ்லோவா வேர்
இல்ல தோழி மத்தவங்களே சொல்லுவாங்க இவுங்க வந்து செடியா ஆடாம எடுக்கறாங்க பொறுமையா எடுக்கறாங்க ஆனா அவுங்களுக்கு செ பூ பூச்சி பஞ்சு ஃபுல்லா ஆயிடுது சாக்கு நெறஞ்சுருதுன் சொல்லுவாங்க நா எடுக்கும் போது செடி ஆடாது தோழி அந்த பூவ மட் ற்று சுத்தமாவே எடப் ரெண்டாவது தூசி இருக்கு சில பேரு எடுக்கும் போது
ஆ ஆ
ந்த எலையெல்லா புடுங்கி போட்ருவாங்க காய் எல்லா வெயிட்டுக்காக புடுங்கி போடுவாங்க தோழி சில பேரு
ஐயையோ
ஆ அது ஆனா எனக்கு அழகா நா பட படனு எடுக் எனக்கு வேகோ தெரியாது
ஆ அதுதா உங்களுக்கு தெரியாது ஆனா வேகமா எடு வேகமா செய் அதனாலதா உங்களால நூறி நூறு கிலோ இது பண்ண முடியிது
அதான கேக்குறா
ம் உங்களுக் கு தெரியாது மத்தவங்கள பாக்கீல தெரியும்
மத்தவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அது எப் எப்டி என்னன்னே எனக்கு புரியல ஒரு நூறு கிலோ எடுத்துருவந் தோழி எண்பது கிலோ அதாவது ஒரு நாளைக்கு இது கிலோ பத்து ரூவானா தொள்ளாயிரூபா எண்ணூரூபா ஆயிர்ரூவா வரைக்கு ஆயிரத்தி முன்னூறு பாய்க்
மா முப்பது முப்பது முட்ட முப்பத்தஞ்சு முட்ட இது பண்ற இல்ல அவங்க ஒரு நாள் ஃபுல்லாவே பண்ணாலுமே முன்னூத்தம்பது அப்புடிதான கெடைக்கு அது அவங்களுக்கு கட் அவங்களுக்கு சேட்பேசாய் ஆமா அந்த சம்பளோ பத்துமா உங்களுக் ரே
அதல்லா அதுதான நமக்கு வந்து கிராமத்துல சம்பளோ வந்து முன்னூரூபா தோழி
அ
ஆ இங்க வந்து முன்னூரூபா ஒரு நாளைக்கு வேல செஞ்சாங்கனா முந்நூரூபா குடுக்குறாங்க
ம்
ஆனா அங்க நமக்கு ஆ ஆ அத விட் டு சம்பளோ கூடுதலாதான இதாவது எடை கணக்கு தான நம்மளால எறச்சு பண்ணி எடுக்குறது தான
ம் ம்
ஆ நமக்கு எட எவ்ளவோ அப்புடிதா போடுவாங்
சேரி சேரி அப்ப உங்க பக்கோ அதிகமா வந்து பருத்திதா என்ன தோடி
சொலுங்க
இந்த பக்க அப்ப அதிகமா பருத்தி தா வெளையுது சைடு
புஃல் பயிர் யாராச்சியு சில பேர் தா போடுவாங்க
அ
அஉளுந்து அதிகமா கிடயாது இந்த வரபுல போட்டு எடுபாங்கள அவளவுதா
ஓ உளுந்தலா உண்டா தோழி நானா பருப் த்தி செடியே வந்து பாத்ததே யில்ல தோழி
அது செரி நா வேணா உங்களுகு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இல்லத்தோழி உங்களுக்கு போட்டாவே எடுது டுத்து நா அனுப்பி விடுறே அந்த பூவல்லா நா யிப்ப இருக்கறதே நா அதுக் ட்க வயல வுட்டுட்டனா மாடு எல்லா மாடு போயி வயல எறங்கிடு
ம் ம் ம்
நாலா பகமே அளத பசுமையாயிருக்கு தோழி பாக்குறதுக்கு பச்சைய எந்த நாளு அழகாருக்கு
கண்டிபா தோழி
அ வேறன்ன பண்றிங்க அப்றோ நம்ம வீட்டுல எஏ பது பண்றிங்களா எது நம்ம வீட்டுல அம்மா வீட்டுலதா பச்சி போடுவாங்க நான்லா பாத் இதுலா போடமாட் அ எனக்கு எங்க அத பாத்னாகா இங்க மாடெலாபாக்க முடியாது தோழி அதனால அதெலா பாக்குறதில
இல்ல எங்களுக்கு விவசாயமல்லா வந்து தண்ணி அந்த எடத்துல ரொம்ப கஷ்டோ தோழி எங்களுகு எடம் இருந்த இத்துலா அதனால என்ன பணிட்டாங்க வித்துடாங்க எடத்த வந்து தண்ணி ரொம்ப கஷ்டோ அங்கிருந்து கொண்டு போறட்டு விவசாய எடத்தயில்லா வித்துட் ட்டாங்க தோழி எங்க முன்னோர்கள்